உம்
எப்டி அத்த இருக்கீங்க
பைன் பைன் நீங்க
நா நல்லா இருக்கன் அத்த
உம் அப்றோ சொல்லு எதுலயே பேச நிறுத்துனமே
ஆஹ அத்த அத்த பங்க்ஷன் அவங்க வந்து நல்லா சாப்பாடு போட்டிருந்தாங்க கீ ரைஸ் போட் அங்கே உம் ன் கிரேவி அ அப்புறம் ஏக்கு
ம்ம்
அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி அப்றோம் வே வந்து வெங்காய பச்சடி
ஓ
நீங்க வருவீங்க நெனச்சேன் பாத்தேன் நீங்க கெளம்பி
ஓஹோ நா வந்து இட்லி ச சாம்பார் சட்னி சாப்பிட்டேன் அப்பறம் பூரி இருக்குன்னாங்க இல்ல டிராவல் பண்ணனும் அதனால பூரில்லாம் வேண்டாம்
ஆஹ்
ஓ வெறும் இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு பிள்ளங்களுக்கு ஊட்டிட்டு கெளம்பிட்டேன்
ஆனாக்கு தெரிஞ்சுது இவங்க நமக்கு கசின்ஸ் எலாம் இருக்காங்கன்றது ஏன்னா இது வரைக்கும் நான் அவ்ளவு பாத்தது இல்லயா அங்கதல் பாத்தேன்னா இப்பா நம்மக்கா கசின்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அப்டின்னு நெனச்சினு இருந்தேன்
இருக்காங்க அன்னைக்கு ஈரு கசின்ஸு அப்பறம் வரேன் அன்னைக்கு செம்ம மீட் அதாவது எப்டின்னா நான் வந்து மம்மி டாடி வீட்டுல இருந்தேன்னா சோ நானு தாத்தா பாட்டி கிளம்பிட்டோம் கிளம்பி அங்க வந்துட்டோம் அன்னை ந ஊரு ஊருக்கு போணோம் சோ பே லக்கேஜோட தான் பஸ் ஏரணும் காரஹ் கார ஏறணும் அங்க வர்றதுக்கு சோ அதுக் ஃபங்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கெடயாது சென்னைக்கு ந பஸ்டான்டு அங்க இருந்து எனக்கு எங்க ஊருக்கு பஸ் இதுக்கு புக் பண்ணியாச்சு சோ லக்கேஜ் எலாம் கார்ல இருக்கு அப்போ உங்க சின்னத்த வந்து களம்பல அவளும் ஆக்சுல எங்க கூட வரா மாரிதான் இருந்தது அப்ரோ அவங்க ஃபேமிலி எல்லாரும் வரதனால மாரி இருந்தது கார்ல எடம் பத்தாதுனு தனியா வரேன் ஃப்ளான் பண்ணிட்டுஅவங்க தனியா வந்துட்டாங்க அப்ப எனக்கு ஆன ஆசன்னா சரி கெளம்ப போறோமே அந்த பிள்ளங்கள பாத்துட்டு அஹ இவளயும் பாத்துட்டு பாய் சொல்லிட்டு கெளம்பனும் அப்டின்ட்டு எங்க கிட்ட ட டாப் பண்றதுக்கு ட்ட அங்க கிம்பிட்டோம் லெவன்பார்டி பைவ் அங்க இருந்து கிம்பிட்டோம்ஹ் தாத்தா வாங்கி பாட்டி அங்கே விட்டுட்டு நாங்க மூணு பே மாட்டோம் நானு பிள்ளங்க தாத்தா பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பலாம் அப்டின்ட்டு கார்ல கிளம்பிட்டோம் அஹ் அப்பறம் என் தங்கச்சிக்கு போன் பண்றேன் எங்க இருக்கா வரியா அப்டின்னா இப்பதான் நான் அந்த ஏரியில இருக்கேன் நான் வத்துக்க ஒன் ஆர் ஆகும் அப்பறம் ந ஒசையோ வரவழியில எங்கேயாது பாத்துட்டா எப்டியாவது மீட் பண்ணியறலாமேப்பின்னு நெனச்சுட்டே கொஞ்சம்தூரம் போய்னு இருகோம் அப்ப ந மறந்துட்டே திடீன்னு கத்துறாங்க பாத்தா ஆப்போசிட்ல ஆட்டோல இருந்து கத்துறா எங்க டிரைவரன்னா பாத்துட்டாங்க கார் டிரைவர்
உஹம் உம்
அந்த பக்கம் போவோம் அப்ரோ ய அவங்க ஆட்டோவநிறுத்த சொல்லி அந்த ஆட்டோ திருப்பிட்டு வந்து இறங்கி கார் கிட்ட நின்னு இறங்கி ஃபோட்டோல எடுத்துகிட்டு சென்ட் ஆஃப் பாய் எலாம்சொல்லிட்டு அப்ப அந்த அத்த வீட்டுக்கு ஃபங்சனுக்கு வந்திட்டா ந எங்க ஊருக்கு கெளம்பறதுக்காக நான் வந்துட்டேன்
ச மிஸ்ஆயிருச்சு
உனக்கு கசின்ஸ் மட்டும் எத்தன ஃபர்ஸ்ட்டு பாட்டிக்கு ரெண்டு அடுத்த பாட்டிக்கு
நானே
உங்க பாட்டிக்கு நீங்க வந்து மூணு பேரு
ஹ ஹஅஞ்சு
பேறா
ஆமா என்னோட சேத்து அஞ்சு
அஞ்சு பேரு கரெக்டு அப்புறமா அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு கிராண்ட்சன் ஒரு கசனு அடுத்த நாங்க
நீங்க வந்து நீங்களும் வந்து ஆஹ் ரெண்டு டே ஆஞ்சி
அஹ் அஞ்சு அஞ்சு பத்து
பதினொன்னு
பதினொன்னு
பனெண்டு பன்னெண்டு த லா ஸ்டார் ப்பால என் தங்கச்சின்னு ஒரு பொண்ணு லாஸ்ட் தம்பியோடைய பேத்தி
ஆமா
மீன் என்னுடைய தாத்தா
உன்னோட தாத்தாவோட பேத்தி
ஆஹ் அவங்க வந்து ஆஹ் அவங்க வந்து இங்க வந்தாங்க பிள்ளை எங்க பாட்டிய பாக்க
ஓ ஆஹ்
பொண்ணு வந்து அந்த குட்டி பொண்ணு தானே சரி ஓகேவாப்ப இங்க வந்து பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க ஏதாவது பைத்த ஏதோ ஏதாவது பேசின்னு இப்பாங்க வா வேணாம் நமக்கு வேண்டாம்ட்டு வா நம்ம ரெண்டு பேர் போலான்ட்டு கீழே நான் அவள கூட்டிட்டு வந்ட்டேன்
உம்
கூட்டிட்டு இங்க வந்து இப்ப அப்பார்ட்மெண்ட்றதுனால பிரச்சன இல்ல அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டேன் நானு அவளும் அவ வந்து பின்னாடி என கட்டிபுச்சிகிட்டா நா ஓட்ட ஆரம்பித் ச்ச போயிட்டு சுத்திட்டு மெட்ராஸ் எல்லா பில்டிங் சுத்திட்டு ட்டோம் சுத்திட்டப் அப்புறோ எனக்கும் போர் அச்சிது அவளுக்கும் போர் அச்சிது இந்த பாத்து ஏரியாவே பாக்கற மாதிரி இருக்கு எனக்கு புடிக்கல அப்டின்னு அவ சொன்னா சரி ஓகே நம்பப் பாத்த ஏரியாவே பாக்க வேணான்ட்டு ஆ பார்க்கிங்க கொஞ்சோ சின்ன தா இருக் உன்னால இந்த பாருக்கு வந்து இது போய் விட் ட விட்டே ஒன்னே கால்ப் பண்றாங்க அம்மா ஹே அவுங்க போறாங்க சீக்கிரவா சீக்கிரவா அப்டினாங்க செரி மொய இருமா இருமா ன்ட்டு நா கூப்புற அவல அந்த பொண்ணு சின்ன பொண்ணு நா வர் வே மாட்டேன் என்ன விட்ரு இங்க எனக்கு இந்த ஏரியா புடிச்சிருச்சி அப்டி இப்டினு அல ஆரம்- பிச்சிட்டா இன்னிக்கு என்னா பண்ணோனு தெரில எப்டியும் நா